ஆ தெளிவா கேக்குது நல்லாருக்கிங்ல தோழி
நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
நா நல்லாருக்க தோழி
செரிங்க தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பளோட இருக்கக்கூடிய எடத்துல நறைய பல வகைகள் வந்து இருக்கும் இல்லிங்ளா அதுலயு நமக்கு வந்து பிடித்தமான பழங்கள் அப்டின்னு சொல்லி பாத்தா நமக் ஒரு சிலவற்றை தா புடிக்கும் சில வற்று புடிக்காம இருக்கறதுக்கு‌ சில காரணங்கள் இருக்கு கொஞ்ச நாள் நம்ம சாப்டாம‌ விட்ருபோ அப்டே பிடிக்காம போய்ரும் அந்த மாரி நறைய காரணங்கள் இருக்கும் அந்த மாரி உங்களுக்கு எந்த பழங்கள் வந்து ரொம்ப புடிக்கும் எந்த எடத்துக்கு போனாலும் இந்த பழம் இருந்தா நா வாங்கிருவ இல்ல ஒரு மாம்பலம் சீசனே வந்ததுனாலும் ஒரு மே மாதம் ஆரம்பிச்சனாலு இதே‌ நா வந்து அந்த மாச முழுக்க மாம்பழம் மட்டும் தா சாப்டுவ அந்த மாரி ஏதாவது இருக்குங்லா தோழி இப்ப எனக் கு வந்து பாத்தீங்கனம் மாம்பழம் அப்டிங்கறது வந்து ஒரு ரொம்ப புடிக்கும் அப்ப வந்து மாம்பழ சீசன் எப்ப வரும்னு சின்ன வயசுல இருந்தே அப்டிதா அப்போ வந்துட்டு ஒரு மாம்பழோ சீசன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாம்ழோ வந்து இந்த ரோட்டோரத்துல எல்லா வித்துட்டு வருவாங்க இல்லிங்ளா வண்டில வச்சு வித்துட்டு வருவாங்க எங்க ஊர்லலாம் அந்த மாரி வித்துட்டு வரம் போதும் அவுங்க வந் இது நறைய சொல்லுவாங்க இந்த மாரி வா ஆரஞ்சுருக்கு மாதுளப்பழோ இருக்கு அது இதுன் சொல்லுவாங்க அதுல மாம்பழோனு ஒரு வார்த்த ப்ப வந்தாலே எனக்கு தெரிஞ்சிரும் சரி அப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சு மாம்பழம் எல்லா மார்கெட்ல வர ஆரம்பிச்சிருச்சு அப்பிடின்னு ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்கு வந்துவே அப்பறோ சேரினு எங்க அம்மா வந்து பழங்கள் ஏதாவுது வாங்கிட்டு வரேன் சொன்னாலுமே எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வாங்க மாம்பழம் தா எனக்கு புடிக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு மாம்பழத்துல ஜூஸ் போடுறது மாம்பழம் கட் பண்ணி சாப்புறது மாம்பழம் வந்து வித விதமா நா வந்து சாப்புடுவேன் மாம்பழம் வந்து அது உள்ள இருக்க அந்த ஓட்டைய வெதைய மட்டு இது எடுத்துட்டு கொட்டைய மட்டு எடுத்துட்டு அத அப்டியே வந்துட்டு உறிஞ்சு குடிக்கறது அந்த மாரி வித்தியாச வித்தியாசமா எனக் வந்து பண்ணி சாப்புறதுக்கு புடிக்கும் ஏன்னா எனக்கு மாம்பழம் அவ்ளோ புடிக்கும் அப்டிங்கற காரணத்துனால ஃப்ரிட்ஜ்ல வந்து எங்க ஃப்ரீஸர் வந்து கொஞ்ச ஃப்ரீஸ் ஆகாது அதுனால ஒரு ஐஸ்கிரீம் மட்டு நா பண்ணல மத்தபடி அதுல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி சாப்டேன் நானு சாப்புடுவேன் கூட இருக்கிறவங்களுக்கு குடுப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ஒரு ஏதாவுது ஒரு பழம் இருந்தா சொல்லுங்க அது வந்து ஏ உங்களுக்கு புடிக்கும் எப்பத்துல இருந்து புடிக்கும் அந்த மாரி இத விஷயங்கள் எல்லா சொல்லுங்க தோழி கேப்போம்
கண்டிப்பா தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச பழம் அப்டின்னா ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னு எதுவு இல்லன் தா சொல்லணு மாம்பழம் புடிக்கும் எல்லா பழங்களுமே புடிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்டின்னா வந்துட்டு ஆ என்ன பழம்னு சொல்றதுன் எனக்கு தெரியல வாழைப்பழம் தா நா சாப்புடுவேன் எப்பயு ஏன்னா வந்துட்டு வேற எந்த பழமுமே வந்துட்டு ரொம்ப ரசிச்சு சாப்புற மாதிரி எதுவு நானு பண்றது கெடையாது ஏன்னா வந்துட்டு ஏதாவுது ஒரு பழம் எடுத்த இந்த சீதா பழம் எந்த நா என்னென்ன பழம்னு சொல்றேன்னா எல்லா பழத்துலயுமே எனக்கு வந்துட்டு இந்த புழுன்னாவே எனக்கு ரொம்ப அலர்ஜி தோழி எனக்கு அத நெனைச்சாலே எனக்கு ஒரு மாரி ஆகும் அந்த மாரி இருக்கும் போது இந்த சப்போட்டால ஒரு தடவ நா பாத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த சீத்தா பழத்துலயும் ஒரு தடவை வெள்ள வெள்ளயா குட்டி குட்டியா பாத்துட்டேன் அதுக்கப்புற மாம்பழத்துலயு சில தடவை பாத்துருக்கேன் இந்த மாரி இந்த பழங்கள் எல்லா வந்துட்டு அந்த புழுக்களை பாத்தாவே எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடும் அதுக்கப்புற எனக்கு அத சாப்டவே தோனாது பட் இருந்தாலுமே எல்லாரும் சாப்டும் போது கட் பண்ணி வச்சா நானு ரெண்டு ஸ்லைஸ் எடுத்து சாப் ருவேன் அந்த மாதிரி தானே தவிர்த்து ரொம்ப பிடிச்ச சாப்புற மாரி எனக்கு பழங்கள்லா இந்த மாரி இந்த ஒரு பழம் ஹ நா வந்துட்டு மாம்பழம் தா எனக்கு அதுவும் புடிக்கும் என்னா கொஞ்ச ஸ்வீட்டா இருக்குன்றதுனால அப்டின்னு சொல்லலாம் சில பேர் வந்துட்டு நேத்து கூட ஒரு அந்த நாவல் பழம் வந்துட்டு அ எங்க அம்மா வாங்கிட் வந்தாங்க அது வந்துட்டு சாப்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் வீட்ல எனக்கு வந்துட்டு எனக்கு சாப்புணுன் தோணல ஏன்னே தெரியல அதுக்கப்பறம் அந்த ஒரு கொய்யா பழமும் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா கொய்யாலயும் ஒரு ஒரு தடவ நா கட் பண்ணி சாப்டும் போது ஒரு சின்ன சின்ன ஒயிட் கலர்ல அதுவு கண்ணுக்கே தெரியாத மாரி எனுக்கு அந்த எவ்ளோ குட்டியா இருந்தாலு என் கண்ணுக்கு அது தெரிஞ்சுடுது ஏன்னே எனக்கு தெரியல அந்த மாரி ரெண்டு மூணு தடவ வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் மாம்பழம் அப்புற ஆப்பிள்ல கூட சில தடவ நா பாத்துருக்கேன் இந்த மாரிலாம் பாத்த ஒடனே எனக்கு அத சாப்பின்னுமே தோணாது அதுனால ஒரு இதுலயே வந்துட்டு நானு சும்மா ஒரு பேருக்காக சாப்டுவேனே தவிர்த்து ரொம்ப ஆசப்பட்டு சாப்புறதுலாம் வந்துட்டு நா பண்றது கெடையாது அப்டின் சொல்லலாம் ஆ ஆனா வந்து வாட்டர் மெலன் புடுவேன் ஓரளவுக்கு ஆனா வந்துட்டு அதுலயும் வந்துட்டு சில பேர் அது சரியில்ல இது சரியில்ல கலர் போடுறாங்க அப்டி இப்டின் சொன்னதுனால அதுவும் ரொம்ப கம்மியா தா சாப்புடுறேன் அப்டின்னு சொல்லலாம் ஆனா வந்துட்டு எனக்கு புடிச்ச பழம்னா இந்த மஸ்கு மெலன்னு சொல்லலாம் அத வந்துட்டு அதுல ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சா அத வந்து டு நல்லா குடி அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு பழம்னு சொல்லலாம் அப்புற வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழமும் வந்துட்டு அப்டிதான் அப்பப்போ வந்துட்டு அந்த ஜூஸ் அந்த நட் ஜூஸ் மாரி குடுக்கும்பது குடிக்கும்போது அந்த வாழைப்பழம் போட்டு சாப்புறது இப்ப ஏதாவுது ஓட்ஸ் கஞ் சி மாரி காய்ச்சின்னா வந்துட்டு நா எதுவும் சுகர்லாம் அட் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலா ஒரு வாழைப்பழத்த குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு சாப்புறது என்னோட வழக்கமா நா வச்சிருப்பேன் சோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்புறம் கிரேப்ஸ் கூட சில டைம் வந்து சாப்புடுவேன் அதுவ சீட் லெஸ் கிரேப்ஸ்னு சொல் அது வந்துட்டு ஆ சாப்புடுவேன் நானு இந்த மாரிதான் தோழி ரொம்ப அப்டி புடிச்சமான பழம்னு சொல்லிட்டு அப்டியே வந்துட்டு அத பாத்தாலே ரொம்ப புடிக்கும் அப்டின்ற மாரி ஒண்ணு இல்ல அ அப்றோ இன்னோன் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அது என்ன ஆ பூக்கள் கூட வந்துட்டு இப்ப தலைல வைக்கறது வந்துட்டு எனக்கு அவ்ளோவா வந்து விரு ப்பம் கெடையாது ஏன்னா வந்துட்டு என்னாச்சு ஒரு தடவ அப்டிதா ஏதோ ஒரு இதுக்காக ஒரு எங்கேயோ போன ஏதோ பங்க்ஷனுக்காக வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அது என்ன ஒரு மொழம் மாலை வச்சு ஒரு மொழம் பூ வந்துட்டு வாங்கி குடுத் தாங்க தலைல வச்சுகிட்டேன் நானு அப்போ வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒண்ணு ம் இந்த மாரி தலைல பூ வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது தலைல ஏதோ ஓடுற மாரி இருந்துச்சு சரின்னு சொல்டு கைய வச்சு பாக்றே ஒரு அவ்ளோ பெரிய புழு அது என் தலையிலே ஏறிட்டு அது எங்கியோ காதுக்குள்ளயோ எங்கேயாது போயி இருந்துச்சுனா என்ன ஆகுன் அப்டியே தூக்கி போட்டவதா எனக்கு இந்த மாரி பூ பாத் ட கூட தலையில பூ வைக்கணுன்றதே எனக்கொரு ஒரு பயம் வந்துருச்சி இப்பல்லாம் அதனால வந்து ட்டு எனக்கு அதுவும் வந்து ஒரு மாரி அபாஷன் மாரி ஆயிடுச்சி தோழி அதன மாதிரி இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு இன்சிடென்ஸ் சொல்ல போனா வந்துட்டு நான் ஏன் இப்பப்போ புழுவ பத்தி பேசறேன் எனக்கே தெரியில நீங்க சொன்னதுனால நான் அத வந்துட்டு பேச வேண்டியதா போச் சி அன்னைக்கு ஒரு நாள் அப்டிதான் வந்துட்டு எங்க வெட்டிங் டே அன்னைக்கு கோயிலுக்கு போலாம் சொல்லிட்டு போயிருந்தோம் அன்னைக்கு போயிருந்தப்போ என்ன ஆச்சி அவுங்க வந்துட்டு சாமியார் வந்து நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டுட்டோம் அவரு எப்பயும் வந்துட்டு அந்த விபூதி அதெல்லாம் குடுப்பாங்க இல்லையா அந்த இது எ எல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டோம் வச்சதுக்கு அப்புறம் அ துலந்து தட்ல இருந்து ஒரு பூ எடுத்து என் கையில வச்சாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கறேன் அதுல ஒரு அவ்ளோ பெரிய புழு அப்டே கையில வச்சாங்க அந்த பூஜாரி நின்னுட்டு இருக்கற நா அப்டே தூக்கி போட்டுட்டேன் அந்த பூ பூவ அவரு மேல கால்ல போய் கீழே அப்படியே விழுந்துருச்சி அவரு என்ன நெனச்சாரு ஏது நெனைச்சாருன்னல எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சி அதுனால நான் தூக்கி போட வேண்டிய சூழ்நிலைய ஆயிடுச்சி நா அதுக்கப்புறம் அவர் கிட்ட ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டன் ரொம்ப சாரி ஆ சாமி தெரியாம வந்துட்டு இப்படி ஆயிடுச்சி அதுல ரொம்ப பெரிய புழு இருந்துச்சி அதனால் தா அப்டின்னு சொல் ட்ட நா சொன்னேன் இல்லமா பரவால்லன்ற மாரி அவரு சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு சில இன்சிடன்ஸ் வந்துட்டு ஏன் எனக்கு நடக்குதுன்னே எனக்கு தெரில தோழி இந்த மாரி புழுவ சம்பந்த பட்ட சில இப்ப பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால வந்துட்டு எனக்கு இந்த மாரி விஷியங்கள் எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு தோழி வேற ஒன்னும் இல்ல
கண்டிப்பா ஆய்வு இப்ப ஒண்ணு ல்ல புழுக்கு வந்து உங்க மேல பாசோம் அதனால தா எல்லா எடத்துலயும் வருது அதா நா நெனைக்கிறே தோழி ஏன்னா நீங்க நீங்க ஆமா தோழி எனக்கு மாம்பழம் தான் ஆனா நீங்க சொ ல்லும் போதே தெரியுது அந்த ஒரு புழுனால நீங்க எவ்ளோ பாதிக்கப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியுது பாவம் நீங்க ரொம்ப க ஷ்டப்பட்டுருக்கீங்க அதனால
இல்ல ஒரு தடவ ரெண்டு தடவன்னா பரவாயில்ல இந்த மாரி வந்துட்டு ரிப் பீட்டடா ஒரு ஒரு சில டைம் நடந்துகிட்டே இருக்கம்போது நமக்கு வந்துட்டு அந்த பழங்கள் மேலயோ அந்த பூக்கள் மேலேயோ அந்த மாரி ஒரு ஒரு ஆர்வமே வரமாட்டேங்குதுன் சொல்லலாம் இந்த மால எல்லாம் போட்டுப்பாங்க இல்ல அதுலல்லாம் எனக்கு ஒரு மாரி யாராவது போட்டுட்டு இருந்தாவே எனக்கு ஒரு பயம் வரும் ஐயோ அதுல எத்தன புழு இருக்கோ ஒடம்பு புல்லா ஃபுல்லா வந்துட்டு அவுங்க மேல ஏறிக்குமே காதுக்குள்ளலாம் போயிடுமே அப்டின்ற மாரிலா எனக்கு தோணிகிட்டே இருக்கும் அது ஏன் தெரியல இருந்தாலும் வந்துட்டு நெறையா பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க பட் ஏ கண்ணுக்கு அது தெரியறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷியமா இருக்குன்னு நெனக்கிறேன் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொல்லம் போதுதா எனக்கும் ஞாபகம் வருது என்னோட ஆ திருமணத்த அப்போ வந்துட்டு நா போட்டுருந்த மாலையில எவ்ளோ புழு இருந்ததோ அப்டின்னு எனக்கு இப்பதான் யோசன வருது ஆனா நா அந்த மால போடம் போது கூட இத கூட புழு இருக்குமா அப்டின்தா யோசி அப்பறோ அந்த யோசன கூட எனக்கு வர ல்ல நீங்க சொல்லம் போது எனக்கு தோணுது நானும் என்னோட கணவரும் என்னோட கல்யாணத்துப்போ போட்டிருந்த மாலையில எவ்வுளோ புழுக்கள் இருக்கும்னு எனக்கு இப்பதான் யோசனை வருது பரவாயில்ல எனக்கு புழுவ பத்தி யோசனை வராத வரைக்கும் பரவாயில்ல இதே ரொம்பட் டுன்னு நினைச்சோம்னா என்ன பண்ணுவோம் மாலை கழிட்டி வீசிறுவோம் எவ்ளோ நான் என்னோட கணவர் ஒரு உயிரை விட், ருவாரு அந்த அளவுக்கு ஒரு இது ஆ பரவாயில்ல நீங்க புழுக்கள் வச்சு நீங்க இவ்ளோ பாதிச்சிருக் கீங்க அப்டிங்க போது எனக்கு புரியுது பரவால்ல நீங்க இருதாலும் இப்ப எப்டி சொல்றது சில விஷங்கள் நீங்க ஒரு ஏதோ ஒன்னு பாக் கும் போது வந்துட்டு ஐயோ இது புழு மாரியே தெரியது அப்டினு சொல்லி ஏதோ ஒன்னு நீங்க அவாய்ட் பண்ணது அந்த மாரி உண்டா ஏனா சில அவுங்களுக்கு வந்து பாதீங்கனா இந்த அரிசி ஆகட்டும் நீட்ட நீட்ட அரிசி அப்புறம் இந்த நூடுல்ஸ்லா பாத்தா உங்களுக்கு புடிகாது புழுஊடுற மாரி இருக்கும் அப்டி இப்டிபாங்க பேசுவாக்குல சொல்றாங்களா உண்மைய சொல்றாங்களான்னு தெரியல ஆனா அப்டி இருக்குமோ அப்டின்னு சொல்லி சொலுவாங்க அந்த மாரி உங்களுக்கு வந்து உணவு பொருட்கள பாத்து அப்டி தோனிட்டு நீங்க சாபிடாம இருந்தது ஏதாது உண்டா
கண்டிப்பா இந்த மாதிரி எனக்கு சில நேரங்கள்ல தோனும் இப்ப வந்துட்டு ஒரு ரவை வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்ச நாள் வந்து சேர்ந்த மாரி வசிருந்தோம் இல்லனா கடையில போய் வாங்குறோம்னா ஒரு தடவ நாங்க அப்படிதான் சூபர் மார்கெட் போய்ட்டு நாங்கலாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்ப பாத்தீங்கனா கரெக்ட்டா அந்த ஒரு ரவ பாக்கெட் எடுத்து வக்கிறேன் எதுக்கும் எக்ஸ்பியர் டேட்லாம் ஆகல நல்ல ஒரு டேட்ல தான் இருந்துச்சு அது எடுக்கும் போது கரெக்ட்டா என் கண்ணுக்கு தெரிஞ்சுரிச்சு அந்த ரவயில ஒரு புழு போய்ட்டு இருக்கிறது நான்அத பாத்துட்டு எனக்கு ஒரு மாரி ஆச்சு கொண்டு போய் அந்த ஷாப் அந்த கடையில அவர் கிட்ட குடுதுட்டு பாருங் இந்த மாரி வச்சிருக்கீங்க அப்டினு சொன்னதும் சாரி மேடம்ன்னு சொல்ட்டு அவரு வாங்கி வச்சுட்டு அதுக்கு பில் போடல அந்த மாரி ஆச்சு அப்புறோம் ரீசண்டா கூட இன்னொரு விஷயம் இந்த மாரி ஒரு ஆட்டா ஒரு சப்பாதி மாவூ பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பர் மார்கெட் மாரி ஒரு நல்ல கடையில தான் போய் வாங்னேன் வந்துட்டு வீட்ல வந்துட்டு நான் அந்த கார்னர்ல மட்டும் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி பாக்குறேன் அந்த கார்னர்ல இருந்து ஒரு புழு வருது அந்த ஒரு மாரி பூசண பூத்த மாரி ஒரு மாரி இருக்குலையா அந்த மாரி ஆயிட்டு ஒரு புழு அங்க இருந்து வெளிய வருது அப்டியே எனக்கு என்ன பண்றதுனே தெரியில ஹோல் பாக்கெட்டும் அப்பதான் கட் பண்றேனே ஒரு கே ஜி பாக்கெட்ட அப்டியே எடுத்து தூக்கி போட்டுட்டு காசு போனா போட்டும் இனிமே அந்த கடைக்கு மட்டும் போயிட கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு இப்ப நான் சாபிடும் போது என் தட்டுல இந்த மாரிதான் கணாடனே யோசிசச்து கெடையாது அப்டிலாம் யோசிச்சா சாபிடவே முடியாது பட் இருதாலுமே ஏதாது ஒன்னு வந்துட்டு எனக்கு தோனும் என்னடா அது ஏதோ இருக்க மாரி இருக்கேனு பட் நா அப்டியே அப்டி இக்னோர் பண்ணிட்டு சாபிடுருவேன் பட் எங்க வீட்லயே வந்துட்டு சில நேரம் வந்துட்டு எங்கயாவது கிச்சன் பக்கம் போபோதோ ஏதாது வந்துட்டு அந்த எப்டி இப்டின்னு வருபோதோ வந்துட்டு என் கண்ணுக்கு மட்டும் அது தெரிஞ்சிடும் உனக்கு மட்டும் எங்கிருந்துதான் உனக்கு தெரியுமோ அது கரெக்ட்டா புழு போறது நாங்களும் இங்கேதா இருக்கோம் எனக்கு தெரியமாடேங்குதேன்னு எங்க அம்மா சொலுவாங்க அப்டி பாத்தா ஒரு தடவ நிஜமாவே அந்த சாமிக்கு வந்துட்டு எல்லா பூ லாம் வச்சுட்டு அவுங்கவுங்க வேலைய அவுங்கவுங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த பக்கமா போபோது ஏதோ ஒன்னு உருண்டுட்டு அப்டியே வந்துட்டு இந்துசாசு அது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறோம் தான் தெரிஞ்சது அந்த சாமிக்கு போட்ட பூவுல இருந்து ஏதோ வந்துட்டு அந்த புழு வந்துட்டு கீழ இறங்கி வந்துட்டு எங்களது சைடுல வந்து ஒரு இது மாரி ஷெல்ப் மாரி இதுகுள்ள வச்சிருப்போம் அங்க இருந்து வந்து அந்த கீழ வந்துட்டு தரையில வந்துட்டுஇருக்கு அப்டின்றது அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாரியும் வந்துட்டு நடக்குது தோழி
கண்டிப்பா நீங்க சொல்லும் போதுதான் என்னடா இந்த அளவுக்குலா இருக் கா அப்டினு தோனுது ஆனா நாலாம் வந்து ஒரு புழு ஏன் மேல ஏறினாலோ ஒரு ஏன் ஒரு பூரானே ஏன் மேல ஏறினாலோ அதெலாம் ஒதறி வுட்டு போற ரகம் தோழி நானு ஆனா இந்த அளவுக்கு அதெலாம் ஞாபகம் வச் சிருக்க மாட்டேன் ஆனா பரவால்ல நீங்க வந்து இவ்ளோ அளவுக்கு பாதிக்கபட்டு இவ்ளோ ஞாபகம் வந்து வச்சிருக்கீங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு பாதிக்கிதா அப்டின்ட்டுனு
கண்டிப்பா தோழி ஆமா தோழி ரொம்ப நறையவே அனுபவிச்சாசு அதனால என்னால எதையும் மறக்க முடியாம ஒன்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டேன் ஓகே தோழி இன்னொரு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாம் ரொம்ப நன்றி